ஹலோ
ஆ சொல்லுங்க தோழி
ஆ கேக்குதா கிளியரா
ஆ நல்லா கேக்குதுங்க
ஓகே நம்ம இப்போ வந்து பள்ளிக்கால அனுபவம் அப்டிங்கற டாபிக்க பத்தி பேசுவோ
ஓகே
ஓகே ஆ பள்ளிக்காலம் அப்டிங்ற இது வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயோ அப்போ ஆனா நமக்கு வந்து அப் அப்போ தெரியாது இது வந்து ஒரு அழகான விஷ் யோ திருப்ப வராது அப்டிங்றது நமக்கு அந்த பள்ளி காலத்துல தெரியாது எப்படா முடியும் அப்டின்னு நம்ம யோசிச்ச நேரங்கள் தா அதிகமா இருக்கும்போ எப்ப வீட்டுக்கு போலா அப்டின்னு ஆனா அதுவே வேற நெனச்சு பாக்குறப்ப ஓ அந்த ஒரு அற்புதமான அந்த ஒரு பொற்காலத்த வந்து நமக்கு அப்ப அந்த வேல்யூ தெரியலையே அப்டின்ல்லா நெனச்சிருக்கோ
ஆமா ஐயோ நீங்க கரெக்டான பாயிண்ட்ட புடுச்சிங்க எப்படின் தா இது நா வந்து இந்த பாயிண்ட் உணர்ந்தே நா இப்ப பள்ளிக்கு ஸ்கூல்லா போறாங் இல்லையா எங்க பொண்ணுகிட்டயு சொல்லுவனே குட்டிமா என்ஜாய் பண்ணு இந்த லைஃப் வந்து இனிமேட்டு உனக்கு அமையாது முடிஞ்ச அளவுக்கு எந்தளவு ஒன்னால என்ஜாய் பண்ண முடிமோ அந்தளவு என்ஜாய் பண்ணு என்னனா இந்த நெனைவுகள்லா வந்து நீ வந்து வருங்காலத்ல ரொம்ப ஆசப்படுவ ஆசப்பட்டு ஆசப்பட்டு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவ அப்டின் நா திருப்பி திருப்பி சொல்ட்டே இருப்பே ஆக்சொலா வந்து இனி இப்ப எந்த மாரியான காலகட்டத்துல இருக்கன் சொல்ட்டு இப்ப தெரியாது இத நீ எழக்குறப்பத்தா உனக்கு வந்து தெரியு அதுனால வந்து முடுஞ்ச அளவுக்கு நீ வந்து அ என்ஜாய் பண்ணிக்கோ அப்டி சொல்வே நானு நெறைய பசங்க கிட்ட சொல்லுவே காலேஜ் பசங்கிட்டயு அப்டிதா சொல்லுவே ஏய் என்ஜாய் பண்ணுங்க இப்ப வுட்டுட்டீங்க அப்டினா அது வந்து லைஃப்ல வந்து மிஸ் பண் மிஸ் பண்ணிவீங்க அப்டி சொல்லுவே நா நெறைய செல்ஃபி எடுப்பே அது நா சொல்லுவே இந்த மாரி நெனைவுகள் என்னெக்கு வேணு அப்டின்னு சொல்ட்டு நா சொல்லுவே சோ இந்த காலங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த கால நினைவுகளா மாரி அப்டி ஒரு அருமையான ஒரு தருணத்த உண்டு பண்ணு அதனால நீங்க அந்த பாயிண்ட் சொன்னீங்க அதாவது நம்ப எப்பேற்பட்ட சொர்க்கமான காலத்து இருக்கன் சொல்ட் ட்டு சொர்க்கத்துக்கு இகு நமக்கு தெரியாது அது ஒரு கடந்த க கடினமான காலத்துல பொறப் போறந்ததே நம்பொ சொர்க்கமான காலத்தில் இருந்துட்டு வந்தோ அப்டி சொல்ட்டு தெரிய வரு
ஆமா அதே மாரி அந்த அந்த மெமரிஸ கிரியேட் பண்றது அப்டின்னா முக்கியமா அதுல ஒரு பங்கு வகிக்கிறது நண்பர்கள் ஆமா அந்த மெமரிஸ் ஸே எதுனால நமக்கு இப்ப தோனுதுன்னா நம்ம அ ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்ளோ ஹாப்பியா இரு ந்தோமே எந்த ஒரு கவலையு இல்லாம எத பத்தியு யோசிக்காம அப்டி ஜாலியா விளாண்டு இருக்கோ படிச்சிருக்கோ அப்டின்னு ஃபஸ்ட்டு நண்பர்கள் அடுத்து வந்து து ஆசிரியர்கள் அப்புடிப்பட்ட டீச்சர்ஸு நமக் கெடச்சிருப்பாங்க அந்த டைம்ல
ஆமா ஆமா ஆக்சொலா இப்ப நாங்க ரொம்ப முப்பது வர்ஷங் கழிச்சு ஒரு ரியூனியன் போட்டோ போன மாசொ அ முப்பது வர்ஷோ கழிச்சி போட்டோ நாங்க அ என்னன்னா என்ன பண்றோம்னே தெர்லப்பா ஒவ்வொ பாக்குறப்ப எல்லாரு வேற ஒரு டைமன்ஷன் இருந்தாங்க ஆக்சொலா டென்த்து முடுச்ட்டு போறோ சடனா வந்து ஒரு ரீயூனியன் ஃபார்ம் பண்ணோ முப்பது வர்ஷமா எந்த ஒரு ரீயூனியனு கெடையாது இதுல என்ன ஆச்சுன்னா எய்த் படிக்கிறப்ப வந்துட்டு குரூப் போட்டோ எடுத்தாங்க எல்லா பசங்களு வந்து பொண்ணுங்களு வந்து ட்ரெஸ் போட்டு வந்ட்டாங்க பசங்களு டிரெஸ்ல்லா போட்டு வந்ட்டாங்க கலர் ட்ரெஸ் போட்டு விட்டாங்க இதுல பசங்க என்ன பண்ணானுங்க அப்டின்னா குரும்பு புடுச்சு போய் திமிரு புடுச்சு போயி ஒரு குறிப்பிட்ட வாத்தியர் வந்து நாங்களா வரமாட்டோ சொல்ட்டோ அப்ப நாங்க இங்க வந்து மலைக்கு பக்கத்திலே வந்து ஸ்கூல் இருக்கு மல மேல போய் ஏரி ஒக்காந்துகின்னு வேடிக்க பாத்ருந்தாங்க இவுங்க வந்தாங்க பொண்ணுங்களுக்குல்லா அந்த விஷ்யோ தெரியாது பொண்ணுங்க மட்டு இருக்காங்க பசங்களா இல்ல செரிங்களா செரி பொண்ணுங்கள வெச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு போய்ட்டாங்க பசங்க கடசி வரைக்கு வர்ல ஃபோட்டோக்ராப் போய்ட்டாரு அப்டே அத பத்தி அப்போ ஒரு பெரிய பிரச்சன போச்சு அது ம் காலத்தி திரும் பாக்குல அந்த பிரச்சனல்லா மறந்தே போச்சு இப்போ அந்த பொண்ணு என்னா பண்ணுச்சு ஒரு பொண்ண புடுச்சு அந்த ஃபோட்டோ கொண்டுந்து குரூப்ல ஷேர் பண்ணிச்சு அதாவது அந்த வீய்வ்ல ஷேர் பண்ணுச்சு அத எங்களுக்ளா பயங்கர ஷாக்கு எப்படா நம்ம விப்ர நம்ப இல்லாம போய்ட்டு பொண்ணுங்க மட்டு இருக்காங்க அப்டின்னு சொல்ட்டு பாக்க போனா அந்த பொண்ணு தா கத சொல்லிச்சு இந்த மாரி பண்ட்டீங்க நீங்கெல்லா கொரங்கு மாரி போய் மரத்து மேல மல பேய் ஏறிக்கிட்டீங்க நீங்கெல்லா இல்ல நாங்கெல்லா இருக்கறோ அப்டி சொல்லிட்டு ஆக்சுவலா அந்த ஃபோட்டோ பாத் நாங்க ரொம்ப ஏங்கி போனோ எப்டின்னா இந்த நம்ம இந்த ஃபோட்டோல நம்ப இல்லெயே ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம வந்து அ நாங்க பொண்ணுங்க எல்லா வந்து நா எப்டி இருக்கே பாரு நீ எப்டி இருக்கெ பாரு அப்டி சொல்ட்டு அ வ ஷஷ் ப்ப அப்பெல்லா ப எங்கங்க ப ஃபோட்டோக்கார் ஒருத்தர் தாங்க ஃபோட்டோ அப்பெல்லா நா சொல்றது வந்து ஒரு நைன் டின்ன எயிட்டி ஃபைல சொல்ட்ருகே நானு இத ஃபோட்டோக்ராபர் வந்து ஃபோட்டோ எடுத்தா தா ஃபோட்டோ இல்லன்னா ஃபோட்டோ கெடையாது அ அப்டி இருந்து அப்டிப்பட்ட ஒரு காலகட்டத்துல அப்ப வந்து ஒரு ஃபோ ட்டோ எப்டி வருது அப்டின்னா அது வந்து எப்பேற்பட்ட ஒரு நெனைவா இருக்கு சொல்லுங்க பாக்கலா கற்பனைக் எட்டாத மாரி அதெல்லா நாங்க வந்து இப்ப அந்த யுடினில ரொம்பவு மிஸ் பண்ணோ நாங்க அத நீங்க எதாச்சு அப்டி எதா மிஸ் பண்ணிருக்கீங்களா அத சொ
அப்டி அப்டி பா த்தா இந்த எக்ஸாம்ஸ் எக்ஸாம் டைம்ஸ்ல நம்ம படுச்சிருப்போ ஆசிரியர் சொல்லி குடுத்து படுச்சிருப்போ ஓகே பட் அது நமக்கு அந்த அளவுக்கு புரேஞ்சிருக்குமா இல்லயா தெரியாது ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸு சொல்லி குடுத்தா நமக்கு ஒடனே அது மைண்ட்ல ஏறு அது எக் எக்ஸாம் மதியோ எக்ஸாமா இருக்கு காலேலதா அந்த டாபிக் ஃபுல்லா சொல்லி தருவாங்க எ அவங்ளுக்கு புருஞ்சத சொல்லி தந்ருப்பாங்க அத வெச்சு நம்ம பில் பண்ணி அந்த காலெஜ் டைம்ல அது ரொம்ப யூஸ் ஆச்சு அத அப்டியே அவங்க சொல்றத வெச்சு எழுதி
உங்க வட்டாரோ வந்து ரொம்ப ஜென்யூனான வட்டாரோ போல இரு எங்க வட்டாரோ எப்டி தெரியுங்கலா என்னடா ஒன்னுமே படிக்கல நானு அப்டின்ட்டு அ எப்ப கேளு ஹே ஒன்னுமே படிக்கல டா நானு அப்டின்னு சொல்ற ஒரு வ ட்டாரோன்னு வெச்சுக்கோயே அப்ப நீ படிக்கலயா நானு படிக்கல ரெண்டு பேரு
தருணங்களும் இருக்கு நா இந்த டாபிக் பிட்டு எழுதறே நீ இந்த டாபிக் பிட்டு எழுது அப்டின்னு சொல்லி மாட்டாம எப்பிடியோ எஸ்கேப்பாய் வந்திருக்கோ அதுவு இருக்கு ஆமா
இதுல நாங்கலா என்ன பண்ணுவோன்னு தெரியுங்களா ஒரு ரெண்டு வரி யூனிட் படிக்காம போய்டுவே படிக்காம போன யூனிட்ட என்ன பண்ணுவே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா இலியா அவட்ட சொல்ருவே நீ இந்த பேப்பர்ல வந்து எழுதி அவட்ட குடுத்துருவே பண்ணா நீ பாக்கெட் வெச்சுக்கோ நா மாட்டிக்க கூடாது இல்ல
ம்
அவெ என்ன பண்ணுவா செஞ்சுக்வா ஏ செஞ்சுக்குவானா அவனுக்கு தேவ நுப்பத்தஞ்சி மார்க்கு மட்டுதா அவனுக்கு எனக்கு தேவ வந்து ரேங்க்கு எங்க ரெண்டு பேரோடைய கோலே வித்தியாசமா இருக்கு அப்ப என்ன பண்ணுவோ அப்பிடின்னா நா பண்ண ஃபுல்லா குறிப்பா அந்த வரலாறு பூவியல் சொல்ட்டு அப்ப இருக்கு சமூக அறிவியல் இப்ப இருக்குது அப்ப வந்து வரலாறு பூவியல் சொல்லீட்டு இருக்கு
ஆமா
அது என்ன பண்ணுவ எல்லாத்தையு எழுதி எழுதி என்ன பண்ணுவ அந்த வருஷங்கள் தெரியாது அதுனால அப்புறோ வருஷத்த மட்டு குருச்சு என்ன பண்ணுவ அவங்க கிட்ட குடுத்து பிட்டு குடுத்துருவ இத நா அடிக்க மாட்ட அவ என்ன பண்ணு அப்டின்னா வந்து அந்த ம் ம் இதுல்லா காமுச்சுன்னு வந்த ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் எல்லா பாத்துருக்கீங்களா வந்து ஒரு ஃபஸ்ட் இருவது மார்க்கு அவுனுக் தேவ அந்த இருவது மார்க் காமுச்சுரு அவன்ட்ட வந்து அது ஃபுல்லா காமுச்சுறாத அதுல பாதி மார்க் காமுச்சுட்டு அந்த டூ மார்க் கொஸ்டீன் இருக்கு இல்லைங்களா அது ஒரு அஞ்சு காமுச்சுரு முப்பத்தஞ்சு மார்க் வாங்கிருவ நாம் பாஸ் ஆயிடுவ எனக்கு மேட்ரு புருஞ்சுது அப்டின்பா அதுக்கு பிரதி உபகாரமா என்ன பண்ணு அப்டின்னா அந்த வருஷத்துல்லா குஷ்னு வந்து எனக்கு தர்ணு நா சொல்லுவ ஏய் ஒ அந்த ஒன்னா நம்பர் விட்டு குடு ரெண்டா நம்பர் விட்டு குடுன்னு மீதி பிட்டா அவ எடுத்துக்களா ஆனா ரிஸ்க் அது அவ பாத்துக்கணு அத ஆனா என்ன பண்ணு அந்த பிட்டு குடுத்தாதா நா இப்டி நூதனமா பிட்டு அடுச்சது அப்போ வருஷத்த மட்டு பாத்து ஞாபகோ வெச்சுட்டு எழுதுவோ அது ஒரு அவ இப்ப சொல்லுவா டேய் என்ன வெ சின்னி பிட் அடுச்சு போயிர் நீ அ நீதாம் பேசுற அப்டின்பா அப்போ
அதா பொண்ணுங்கல விட ஆனா பசங்க பிட்டடிக்கிறதுல ரொம்பஸ் மாட்டு பொண்ணுங்க நாங்க கூட அ பிட்டு எடுத்துட்டு போவோ அது வந்து பிஃப்டி பர்சன் டைம் வந்து என்ன பண்ணுவோனா அது ஓப்பனே பண்ண மாட்டோ பயந்துகிட்டு ஐயோ மேம் இந்த சைடு வந்து வருவாங்களோ போயிருவாங்களோ மாட்டிக்குவோமோ அப்டின்னு ஆனா அந்த பசங்கிட்ட அந்த பயமே பாக்க முடியாது கரெக்டா ஸ்மாடா அத யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிருவாங்க அந்த பிட்ட
ஆமா இப்ப நூதனமா போயிட்டுக்கு எப்டி தெரியுங்களா மினி ஜெராக்ஸ் மினி ஜெராக் ஆமா மினி ஜெராஸ்ஸு டக்குனு எடுத்துறாங்க வந்து டக் டக்குனு பேக்கெட்டுக்குள்ள வெச்சுக்குறாங்க தேவ வந்தா கட் பண்ணி எருஞ்சுக்குறாங்க மினி ஜெராக்ஸ் அத யார எழுதின் கெடப்பா நம்ப எழுதிட்போனா வருஷம் போடுவோ நம்முடைய ஷாதிக் ட்டாந்தா ஷா போட்டுக்க வேண்டிது அப்புன்டு நமக்கு எப்புடி பிட்டு அடிக்குறது மட்டுந்தா தெரியு உனக்கு என்ன பிட்டு எழுதிருக்கான் சொல்ட்ட இவங்கெல்லா அப்டில்லா கெடையாது மினி ஜெராக்ஸ் மினி ஜெராக்ஸ் போட்டு பிட்டு அடிக்க வேண்டிது இப்பயு இருக்குது அந்த பழக்கங்க எல்லா இருக்குது
ஆமா இருக்கு ஆனா அது ஒரு கெட்ட பழக்கனாலுமே அது துல்லா ஒரு இனிமையான நிகழ்வு தா மெமரிஸ் தா அதெல்லா
தா அது எவ்ளோ ஒரு சேலஞ்சிங்கான விஷ்யோன் தெரியுதுங்களா
ஆ வாழ்க்கைக்கு ரொம்போ உதவுங்குறீங்களா அந்த மாரி ஸ்மாட்டான விஷ்யம்ஸ்லா
கார்பட் ஆஃபீஸ்க்கு போனா அந்த மேனேஜர் திட்னானா திட்ரப்பயே வந்து என்ன பண்ண அப்டினா இந்த மாரியான் நா தில்லாலங்கடி வேல எல்லா பண்ண தெருஞ்சாதா நாங்க அங்குருந்து எஸ்கேப் ஆவ முடியு இல்லன்னா நீங்க எதுமே தேவ இல்லன் நீ திட்டு தி திட்டு வாங்கிட்தா இருக்கணு
அது பயங்கறதே தெரியாத வயசு
ஆமா பயங்கர தெரியாத வைஸ் ஒண்ணு வாழ்க்கை கத்துப் ம் வாழ்க்கை ஃபுல்லா அந்த ஒவ்வொரு நொடியு வந்து பாடந்தானுங்க ஏனுங்க பாடங்கள் நினைவுகள் அப்போ பள்ளி பருவத்துல
ஆமா அதுவு இந்த ஸ்கூல் டூர் அப்டின் சொல்லி ஒரு ட்ரிப்பு அழச்சுட்டு போவாங்க அது இன்னு நல்லாருக்கு நல்லாருக்கு அந்த டீச்சர்ஸ் அதா அந்த டீச்சர்ஸ் வந்து நம்மளிய பத் த்ரமா அழச்சு கொண்டு போய் உடுறதுக்குள்ள நம்மளயே மேய்கிறதுக்குள்ள அவுங்க ஒரு பாடா படுவாங்க அதா நீங்கஸ் சொல்ற மாரி அஞ்சுருவா ட்ரிப்பு இங்க இருந்து பக்கத்துல ஒரு கோயிலுக் அழச்சுட்டு போவாங்க
கோயிலுக்கு அழஸ்ட்டு போங்க அஞ்சு ரூபாயல பாத்தனு வச்க்கேயே அது அரை கிலோ க கமலாப வீ வாங்கிட்டு வந்த ஒரு முற நான்னு ஆ ஆமா அப்போ வீட்டுக்கு அத இன்னு சொல்லிட்ருபாங்க எங்க அம்மா அத வந்து அ வீட்டுக்கு அங் போயிட்டு வீட்டுக்கு அரை கிலோ கமலா பழம் வாங்கிட்டு வந்தோ அஞ்சு ரூபாக்கி அது எங்க அம்மா என்னோடு சுட்டுருப்பாங்க அதே மாரி வாங்கிட்டு வந்தாங்கோ ஒ உங்க அப் ப அப்பவே அப்டிம்பாங்க பசங்க கிட்ட சொல்லி சிரிப்பாங்க அப் ப வாங்கி தின்ற பளக்கல்லா இல்ல பெ பெசென்னா இருக்கு அப்ப வந்து கமலா பழம் இருக்கு அப்படி இந்த எள்ளு உருண்டை இதெல்லா தா இந்தது அப்பெல்லா
ஆமா ஆமா
பள்ளி பருவன் சொன்னாலே வந்து பேசிட்டே போலா அதுவு ஒரு நல்ல ஒரு கம்பெனி கெடச்சதுன் வையே
அது ஸ்போர்ட்ஸ் டே ஆன்வல் டே கல்ச்சுரல்ஸ் அந்த மாரி அதெல்லா ரொம்ப நல்லா இருக்கு எப் படா கட்டடிக்கலா கிளாஸ்ஸ அப்படிங்கிற நேரத்துல இந்த மாரி ப்ரோக்கிராம்ஸ் எல்லா வர்ரப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப
எங்களுக்குலா அந்த மாதிரியான இதுல்ல அந்தவு டெவல்டான ஸ்கூலல்லா நா படிக்கல்லா அப்பல்லா அந்த காலகட்ட வேற எங்களுக் நாங்க இன்னு அடிப்புந்து தெரிங்கலா இந்த என்பது தேசிய என் எஸ் எஸ் சொல்லுவாங்க தமிழு சொல்லுவாங்க தேசிய சார சாரர் சங்கம் சொல்ட் டு ஒன்னு க்கு அப்போ அது அவங்க எதுக்கு அப்படின்னா கிரௌண்ட்ல குப்ப பொருக்குறவங்க அவங்கல்லா அ பேப்பர் எல்லா பொரு இதுக்கு என்ன பண் போட்டி போட்டு போயிட்டு இந்த இதுல போய் சேர்ந்து கொண்டியது சாரர் சங்கத்த போய் ச சேர்ந்துக்க வேண்டியது சேந்துக்கின்னு குப்ப பொருக்க ஆரம்பிச்சிட வேண்டியது எனா கட்டடிக்கலா
அதனால்ல
இப்பல்லா அது பேரே வேற வேற சொல்ட்டு வேறமா பண்ட்ருக்காங்க பட் அப்பன்னன்னா ஒன்லி ஃபார் கட்டடிக்கிறது குப்ப பொருக்கறதுக்கு கட்டடிக்கிறது அப்ப அது
மாரி நெறையா நல்ல உண்மையான விஷ்யம்ல்லா நெறைய இருக்கு ஓகே நமக்கு இதுவே டைம் முடிஞ்சு
ஆமாங்க தோழி ரொம்ப நன்றிங்க அ அது நல்லா இருந்தது ட்ட பே
ஓகே நன்றி
நன்றிங்க தோழி